க்கம் நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கறங்க பசங்களா என்ன பண்ணிட்ருக்கறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா வீட்ல இருக்காங்களா
ஆ வீட்டுக் இப்ப ஸ்கூலுக்கு போய்ட்டாங்க உங்க பசங்கல்லா ஸ்கூலுக்கு போய்ட்டாங்ளா
ஆ ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தாச்சுங்க எல்லா பாடோ ஹோம் ஒர்க் க்லா இந்ததெல்லா எழுதிட்டு உக்கான்ட்ருக்காங்கன் வைய்ங்ளே
சாப்டாச்சுங்ளா
அ சாப்டாச்சுங்க கொஞ்ச வேல இருந்துச்சு அப்பறோ வீட்ல இருந்துட்டு ஏதோ ஒரு வேல செய்யல அப்படின் ட்டு செஞ்சுகிட்டு இருக்றங்க அங்க நீங்க வீட்டல இருந்துட்டு வேல செய்ற மாரி எல்லா ஏதாவது வேலை வருங்ளா
இல்லைங்க அத தா நா உங்களுக்கு ஃபோன் பண்ணுனது அதுக்குதாங்க நீங்க தா வீட்ல இருந்து வேல செஞ்சு ட்ருக்கீங்களா ஏதாவது ஒரு அ ஒரு யோசன சொல்லுவீங்க ஏதோ ஒரு நா வேல செய்யலான்ருக்க கொழந்தைகளா கொஞ்சோ பெருசா ஆயிட்டாங்க ஸ்கூலுக்கு போனது சின்னகொழந்தைகளா இருக்கும் போது நம்ம வேல செய்ய முடியாது இப்ப அவுங்கவுங்க வேலைய அவுங்கவுங்களே செய்ற அளவுக் ஆயிட்டாங்க ச்சி நம்ம வீட்ல அவுங்க ஸ்கூலுக்கு அனுப்புற நேரோ மீதி நேரோ இருக்குல்ல அதுல ஏதாவது வேல செய்யலானுதாங்க நெனச்சிட்ருக்க அதா உங்கள கேட்ட நல்லா யோசன சொல்லுவிங்கதா கால் பண்ண
ம் இங்க வந்து நெறைய அந்த மாரி வேலை இருக்குதுங்க பாத்தீங்கனா கம்பெனிகள்ல இருந்து துணி எல்லா கொண்டு வந்து குடுப்பாங்க அதுல வந்து இந்த மாரி பிசுறு வேட்டி குடுக்கறது அப்புறோ பிசுறு வெட்டி முடிச்சு அதய ஒதறி கையெல்லா திருப்பி விட்டு மடிச் ச்சு ஒரே நீட்டா எல்லா அடுக்கி குடுக்கற மாரி எல்லா இருக்குதுங்க அந்த மாரி வேலைகளுக் இருக்குது இன்னு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா வீட்ல இருந்துட்டே இந்த பூ கட்டி குடுக்கறது அந்த மாரி செயறவிலும் இருக்றாங்கக நா வந்து அந்தமாரிலா வேல ஒண்ணு வராதுங்களா
எனக்கு அந்த மாரி வேல வராதுங்க பூ கட்டி குடுக்கறதுல எல்லா எனக்கு அவ்ளோக்கா கட்ட தெரியாதுங்க நீங்க சொல்ற மாரி நீங்க வந்து கம்பெனிஸ் உங்களுக்கு பக்கத்துல நெறைய இருக்கு உங்க ஏரியா அந்த மாரி ஏரியா வாச்சு எங்கதுல வந்து அப்டி இல்லிங்க எங்களது வே வந்து நூல் இழுத்து குடுக்குற மாரி அந்த மாரி வேலையெல்லா இருக்குங்க அந்த மாரி எல்லா ரொம்ப செய்யுணுங்க அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க வேற என்னாது ம் சுடிதாரு பிளவுஸு அந்த மாரி டெய்லரிங் கிளாஸ் போனாங் கூட போலாம்போலங்க
ஆ போலாம்லங்க நானு அதெல்லா பாத்துட்டு தா இருந்தெங்கல்லா அ தக்கெறது அந்த வேல வீட்லயே செஞ்சுட்டு இருந்தே அப்ரோ பாத்தீங்கனா கம்பெனிக்குமு போனேங் வேலைக்கெல்லாபோனே அது ஏன்னா நம்மளுக்கு போய்ட்டு வீட்லயும் வந்துட்டு வேல செஞ்சுட்டு கொழந்தைகளையும் பாத்துக்கிட்டு அது வந்து ஒரு மாரி ஒடம்புக்கும் முடியாம பாத்துக்கவு முடியாம ரொம்ப சிரமமாயி போச்சுங்க அதனால என்னான்னா வீட்ல இருந்துட்டே செய்யலா அப்டின் சொல்லி எடுத்தீங்கனா கம்பெனியில இருந்து துணிகள கொண்டு வர சொல்லிட்டு அவுங்க கொண்டு வந்து போட்டு எடுத்துட்டு போயிருவாங்கக அவுங்களே வந்து நாம ரெடி பண்ணி குடு ம்னா அவிங்களே எடுத்துட்டு போயிருவாங்க அந்த மாரி வேலையு இருக்குதுங்க போட்டு எல்லா பிசுறு வெட்டி குடுத்து மடிச்சு ஒரே நீட்ட எல்லா அடிக்கி குடுத்துட்டோம்ன்னா அவிக வந்து எடுத்துட் போய்ருவாங்கக பாத்தா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து போடுறது எடுத்துட்டு போறதல்ல அவுங்களே எல்லாபண்ணி க்காங்க நம்மளுக்கு வீட்ல இருந்துட்டு அந்த வேலய மட்டு வீட்டு வேலையு பாத்துக்கலா ஒரு கொஞ்ச நேரோ அந்த வேலயு பாத்துக்கலாங்க அதனால கொஞ்சோ கஷ் கஷ்டம் தெரியாம செஞ்சுக்கறெனு வெய்ங்களே
ஆமாங்க அதனால தா நா ஒங்ககிட்ட கேட்டு எனக்கு அந்த மாரி எடுத்து தர முடியுமா வீட்ல இருந்து தெக்கலா அத கொஞ்ச டெய்லரிங் கிளாஸ் போய்டுங்க கொஞ் கொஞ்சோ ஓரளவுக்கு பழகுனா போதும்லங்க அதிகமா தெக் தெக்க தேவ பழக தேவ யில்ளேழுங்க சும்மா கோட் அடிக்கிறது ஓரம் மடிக்கிறது பழகுனா போதுங்களா
இல அந்த மாரியும் இருக்குதுங்க அப்புறம் நாங்கல்லாம் போயி செய்றப்ப இப்டி இருந்தது அப்டின்னா ஆ அந்த சின்ன சின்ன வேலைகள் அதாவது பெரிய வேல செய்வோங்க சின்ன வேலை செய்யுரவ்ங்களு செய்வாங்க இப்ப என்னனா நெறைய பேர் மிஷின் வீட்லயே போட்டுட்டு கம்பனியில இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு துணிகள் எடுத்துட்டு வந்திருக்குறாங்க எடுத்துட்டு வந்துட்டு அவ்ங்க என்ன பண்றாங்கன்னா அளவா தேட் ச்சு அவுங்கோ சொல்ற டைம்ல நம்ம முடிச்சு குடுத்துடோம்னா அதுக்கு மேல நம்மளுக்கு தேவையான ஆர்டருக வந்து நெறைய அவங்களே கொண்டாந்து கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாரி நம்ம செஞ்சு குடுக்கலா உங்களுக்கு வேனுணா நா கம்பெனிய்ல சொல்லி வேணா ஏற்பாடு பண்ணி தரே நீங்களு செய்யிறதா இருந்தாலு செய்லா கூட உங்களைய மாரி நெறைய பேர் இருக்கிறவங்க இருந்தாங்ன்னா அவங்களையும் கூப்ட்டு இப்ப என்னாலப் கூட சேத்து அவங்களையு அவங்களுக்கும் ஒரு வேல குடுத்த மாரி ஆச்சு உங்களுக்கும் வேல பண்ண மாரிய ஆச்சு வேணா கேட்டு பாக்கருனுங்க
நீங்க சொன்னது சரிதானுங்க நாங்க பக்கத்துல வந்துங்க ஒரு தையல் கடை இருக்குதுங்க அங்க ஒருத்தர் வந்து நாங்க கேட்டோ அவர் ஆரம்பிச்ச ஒடனே கேட்டோ நீங்க இந்த மாதிரி தூணியல்லா எடுத்து தச்சு தரு தக்கிறுங்ளா நறைய எடுத்து ஆட்ரு எடுத்து தச்சு தரீங்ளா எங்களுக்கு ஏதாச்சு வேல இருக்குமானு கேட்டே அப்பறோ அவர் வந்து சொன்னாரு நா வந்து கோட்டுல இருந்து எல்லாமே எடுத்து தப்போ பண்டல் பண்டலா பல்கா மூன்று பெருசா எடுத்து நறைய ஆழுங்க போட்டுதா தைக்கிறோ நாங்க அப்டி இருக்கும்போது உங்ளுக்கு சொல்றேன் சொன்னாரு ஆனா அவரு வந்து மறு அப்டிய வந்து எதுமே சொல்லலீங்க நானு சரி சொல்லுவாங்கன் வெயிட் பண்ணி பாத்தோ சொல்லல்ல நாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்குங்க ரெண்டு மூணு பேர் சேந்து ஒரு ஒரு கடைய வாடகைக்கு புடிச்சு எடு ட்டு இல்ல என மத்தங்க ரெண்டு பேத்துக்கு ப்ளவுஸ் சுடிதார் எல்லா ஓரளவுக்கு தக்க தெரியுங்க அவுங்க வந்து அது தச்சாலு நா வந்து இந்த மாரி எடுத் தச்சு கொஞ்சோ கொஞ்சோ பழக்கிக்லாம்லங்க போக போக ஃபஸ்ட்ட ஸ்டாட்டிங்ல இந்த மாரி கொஞ்சோ கொஞ்சோமா எடுத்து தச்ட்டோம்னா அப்றோ கொஞ்சோ அப்டியே போக போக பழகிக்லாம்லங்க அது நல்லாதான இருக்குங்க
ம் அதெல்லா நீங்க நல்லா பழகிட்டீங்க அப்டினா உங்ளுக்கு அதுலியே வந்து நல்ல ஒண்ணு நல்ல வேலைகள் எல்லா இருக்குதுங்க எல்லாமே அவுங்ளே ஃபுல் பண்ணி் குடுத்துருவாங்க இன்னோ ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்டின்னா அவுங்க கம்பனி இருந்தே மிஷின் கொண்டு வந்து போட்டு பாத்துக்குற மாரி அதாவ்து வாடகை மட்டு எடோ இருக்கிற மாதிரி பாத்துட்டோம்னா அவுங்ளே மிஷின் கொண்டு வந்து போட்டு எல்லா சரி பண்ணி அவுங்களே பீஸ் கொண்டுட்டு வந்து துணிகள போட்டு தெச்சு குடுக்கற அளவுக்கு அவங்களே பண்ணி் கொடுத்டுதுவாங்க நம்ம ஆளுகள மட்டு சேத்தி தெச்சு குடுத்துட்டோனா போதுங்க அந்த மாரி இங்க நறைய பேர் பண்றாங்க அதுக்கப்றோ பாத்திங்கன்னா நா வீட்ல இருந்துட்டு செய்ற மாரி அந்த டேக்குஹல இருக்கு ம் அதாவ்து துணிகள்ல மாற்றக்கூடிய அந்த அட்டைகள் சின்ன சின்ன அட்டைகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல்லா வந்து ஆ ஒரு கயிர்ல அதை கோர்த்து பின்னூசி போட்டு குடுத்தோம்னா அதுவு ஒரு நல்ல அமௌண்ட் போட்டு அவுங்க குடுக்குறாங்க இங்க எங்களுக்கு பக்கத்துல ஒரு அக்கா வந்து கம்பனியில இருந்தாங்க இப்ப கம்பனிக்கு போறது இல்லங்க அவுங்க மூலியமா வந்து நா அதுவு செய்வணுங்க அப்றோ பாத்திங்ன்னா அவங்களும்மே அப்டித்தானுங்க அவுங்க வீட்டனல அவருமன பலக்கடை வச்சிருக் காரு அந்த அக்கா வந்து இந்த மா வாட்ர மிஷினு வச்சிருக்குறாங்க அதுலயே வந்து மா வாட்ர மிஷினு வச்சிருக்குறாங்க இந்த வேல கம்பேனி வேலைகளையு பாத்துப்பாங்க அப்றோ பாத்திங்ன்னா இந்த மொளகாத்தூள்ளு இந்த மசாலா தூள்ளா அரைக்கிறது மாவு அரைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வீட்ல இருந்துட்டு அவுங்க கடையில அந்த வேலையு செஞ்சுக்குவாங்க வீட்ல இருந்தா டேக் போட்றது இ பிசிறு துணிகளுக்கு வெட்டி குடுக்குறது இந்த மாதிரி நறைய செய்றாங்க அந்த மாதிரி பாத்திங்ன்னா நறைய பேர் வீட்ல வந்து எதுக்குமே வழி இல்ல நம்ம வெளியே போய் வேல செய்ய முடியாது அப்டின்னு இருக்கிறவங்களுக்கெல்லா பாத்திங்ன்னா இந்த மாரி சின்ன சின்ன வேலைகளாவது செஞ்சுக்லா வீட்லயே இருந்து பண்ணலா அப்டிங்கிற மாரி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அப்றோ பாத்திங்ன்னா பெண்களுக்கு வந்து ஆ வெளியே போய் வேல செய்யறதுக்கு ஒரு சிலர் அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குற சமயத்துல இந்த மாதிரி செய்யும் போது பெண்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையு கொடுக்கும் நாம்ம இந்த மாதிரி செஞ்சு நாமளு சாம்பரிகுரோ நம்ம கையிலையு ஒரு வாழ்க்க இருக்குது அப்டிங்கறது வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லிங்களா
கண்டிப்பாங்க நீங்க சொன்னது நூறு சதவீத கரெக்ட் தாங்க அதாங்க நா வந்து இப்போ வீட்டுல கொஞ்ச இட இருக்கு ரெண்டு மூணு பேர் என்னோட ப இருக்குறவங்கள நம்ம எதோ ஒண்ணும் செய்யலா நம்ம இப்டியே இருக்க கூடாது குழந்தைகளும் பெருசாயிட்டாங்க நம்மளுக்கு தேவையான வருமானத்த நாமளே சம்பாதிக்கணு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இதோட இருக்காங்க ம்ம் கொள்கையோடு இருக்காங்க அதுக்குதா நாங்க பாத்துட்டு இருக்கோ நாங்க ரெண்டு மூணு பேத்துக்கிட்ட ஒவ்வொரு ஐடியா கேட்டோ இப்போதைக்கு நா வந்து நீங்க சொன்ன மாரி ம் ஃப்ரூட்ஸ் கட பழக்கடதா வைக்கலாம்னு நினைச்சோ பழக்கட ஒரு பெரிய ஒரு முன்னாடி பல கட கொஞ்ச டைலரிங் மிஷு இன்னொரு பொண்ணு வந்து பியூட்டிசியன் ம் அழகுகளையும் படிச்சிருக்காங்க அப்ப நம்ம அவங்களுக்கும் தைக்க தெரியும் சேரி எல்லாமே போட்டுட்டு ஒரு பெரிய கடயா பொடிச்சு புடிச்சும்ன்னா எங்க வீட்லயு இருக்குதுங்க ஆனா சின்ன கடையா இருக்கு ஒரு எல்லாரு நெறைய பேர் நாலு பேர் வந்த இடமா பொது இடமா இருந்துச்சுன்னா அங்க ஒரு கட புடிச்சட்டோம்னா நம்ம நாலு பேர் சேர்ந்து அ எல்லாத்துக்குமே தைக்க தெரியும் மாத்தி மாத்தி தைச்சுட்டு அவங்கவுங்களுக்கு என்ன வேல தெரியுமோ அந்த மாதிரி தைச்சுட்டம்னா அதாவது ஒரு ஒருத்த அதாவது ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே தைக்கிற மாதிரி எல்லாரும் ஒரு நாலு பேர் அந்த மாதிரி சேர்ந்துச்சுா நம்ம எல்லாரு நம்மகிட்டயே கொண்டு வந்து தருவாங்க அந்த மாதிரி பண்ணலான் சொல்லி ஒரு ஐடியா சொன்னாங்க அப்பற ஃப்ரூட்ஸ் கடையு வச்சுட்டு அப்பப்போ ஒரு ஆள் பாத்துக்கலா அந்த மாதிரிதா ஐடியா பண்ணிட்டு இருக்கங்க இ நீ என்ன பண்றதுன்னு தெரில
அது நல்லதுதானானங்க நீங்க செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நாம செய்யறது மட்டும் இல்லாம உன்ன தொழில் நம்மளுக்கு வந்து பெருகும் போது உன்னு நெறைய பேர் ஏதுக்கு நாம வேலை கொடுக்கலா அது போக பல குடும்பங்கள வாழ வைக்க நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்க நம்மளுக்கும் வந்துடும் நம்மகிட்ட வந்து அவங்க வேல செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களும் வந்து இன்னும் பல பேத்துக்கு வேலை கொடுக்கல நாமளும் சொந்தமா ஏதாவது செரிங்களா அப்டிங்கற தன்னம்பிக்கையை வந்து நாம அவங்களுக்கு ஏற்பத்தி கொடுத்ததாகாவு இருக்குங்க நா வீட்டுல இருக்கறாங்க அப்டின்னு சொல்லி நெறைய பேர் பேசுறாங்க வீட்டுல சும்மா இருக்கிற வீட்டு வேலை செய்யற ஆனா வீட்டு வேல செய்ரங்கறது எவ்வளவு கஷ்டங்கிறது பெண்கள கேட்டு பாத்தாதா தெரியு அது அவ்ளவு கஷ்ட அத்தனை வேலையு முடிச்சிட்டு குழந்தைகள பாத்துக்கிட்டு ட்டு எல்லாம் பண்றதே ஒரு பெரிய வேலைதா ஆனா எடையில வந்து நாம இந்த மாதிரி சில வேலைகள் செஞ்சிட்டு அதுல ஒரு வருமான பாத்தோம்ன்னா கொஞ்ச மனசுக்கும் ஒரு திருப்தி தியா இருக்குங்க இல்லீங்களா கரெக்ட் நல்ல கரெக்ட்டன்னுங்க
கண்டிப்பா கரெக்டுங்க நாங்க இப்போ வந்து மகளிர் குழுவுல இருக்கிறோ மகளிர் குழு இருக்கிறவங்க தாங்க நாங்க நாலஞ்சு பே பேர் சேர்ந்திருக்கோ நாங்க அதுல வந்து லோன் போட்டிருக்கோங்க லோன் வந்தோனையு நாங்க ஒரு பெரிய கடையா திறந்துட்டு உங்க நீங்க சொன்ன மாதிரி அங்க அவங்ககிட்ட பேசி எங்களுக்கு கொஞ்ச ஆர்டர் வாங்கி கொடுங்க சரிங்களா
த்தா வாங்கி குடுக்கற இருந்தங்க சும்மா இருக்கைல வீட்டுக்கு வாங்க
ஆ செரிங்க ஆ செரிங்க